ம்
ஹலோ ஆ வணக்கம் தோழி என்ன பண்றீங்க தோழி நீங்க
நா நான் சொல் இருக்குறே நீங்க
சும்மா ஆ ஆ நானு சும்மாதா இருக்க தோழி வேலைகள்லா முடிச்சுட்டீங்ளா நீங்
ம்
ஆ தோழி இப்பலா ‌இன்னைக்கு நான்வெஜ்னால எல்லா செஞ்சு முடிச்சாச்சு
ஓ அப்டிங்ளா என்ன தோழி மட்டனா சிக்கனா தோழி
இன்னைக்கு மட்டன்னு ஃபிஷும் தோழி ரெண்டு எடுத்தோ
ஓ சூப்பர் தோழி ஆ ஆ ஓ நாங்க இப் மட்டன்தா தோழி
ஆ தோழி ஏ தோழி எப்பமே மட்
என்ன தோழி
விட்டு விட்டு கேக்குது தோழி என்ன தோழி சொன்னீங்க ஆமா தோழி மட்டன் தா புடிக்கூ தோழி சிக்கன் அவ்ளோ புடிக்காது ம் என்னாது தோழி ஆ சொல்லுங்க தோழி சொல்லுங்க அப்புறோ தோழி இப்ப நீங்க இந்த கொண்டாட்டங்கள் பத்திலா எப்டி என்ன நெனைக்கிறீங்க நீங்க அ ஹலோ தோழி கேக்குதுங்ளா
எனக்கு கேக்குது தோழி
ஆமா தோழி ஆ அ கேக்குது தோழி சொல்லுங்க தோழி ஹலோ கேக்குதா தோழி ஹலோ தோழி கேக்குதுங்ளா
நீங்க பேசத்து கேக்குது தோழி
ஆ ஆ இப்ப கேக்குது தோழி சொல்லுங்க
ம் அதா தோழி நம்மக்கு நீங்க கொண்டாட்டத பத்தி கேட்டீங்க அதேதா எங்க நாங்க நம் ம அந்த சிறு வயதுல கொண்டாட்ன மாரி இப்ப எங்க தோழி கொண்டாட முடியுது
ஆ ஆமா தோழி அப்பல்லா வந்து வீட்ல கேக் வாங் கொண்டாடுவோ இல்ல எதனா ஒரு சாக்லேட் எல்லா வெச்சி கொண்டாடுவோ இப்பல்லா எங்க தோழி பெருசாயிட்ட பிறகு ஒன்னுமே இல்லத் தோழி எதுமே கொண்டாட முட்ல இப்போ பசங்ளுக்கு தா நம்ப பண்றதா இருக்கு
ஆமா தோழி பிறந்த நாள்லா எப்டி தோழி கொண்டாடுவீங்க நீங்க சிறு வயது ல
ஆ சிறு வயதுல பாத் தீங்னா எங்க வீட்ல கேக் வாங்கிட்டு வருவாங்க தோழி இல்லனா வந்து இந்த சாக்லேட்ஸ் நறைய குடுத்து ஸ்கூல்ல எடுத்துட்டு போய் குடுக்கத்து அந்த மாரிலா நல்ல இருக்கு தோழி ஃபஸ்ட் நம்ம ஸ்கூல்ல எத்திட் போனோனா பிரேயர்ல நிக்க வச்சு பர்த்டே விஷ் பாடுவாங்க அதே மாரி கிளாஸ்ல நிக்க வெச்சோ பர்த்டே விஷ் பாடுவாங்க அப்றமா வந்து சாக்லேட் ஒர் ஒர் க்ளாஸ் ரூம் கா எத்துன் போய் குத்துட்டு வருவோ எல்லா க்ளாஸ்கூ ஜாலியாருக்கூ தொ அது வேற ஒரு நிகிதிய கூப்டுக்கிட்டு ஆ ஃபஸ்ட் ப்ரீட் முடிய சொல்லதா வருவோ ஒடி அதெல்லா ஒரு ஜாலியாந்தது தோழி நீங்கலா எப்டி தோழி நீங்க எப்டி கொண்டாடுவீங்க
ஆ நாங்களு தோழி கேக்கு கட் பண்ணதுன் வந்து பாத்தா ரேருதா
ஆ
இருந்தாலு நீங்க சொன்ன மாத்ரி ஒரு பிறந்த நாள்னா நம்ம சாக்லேட் ஒரு பேக் கேட்டு வாங்கிட்
ம் ம்
ப்றோம் இந்த மாத்ரி எல்லாருக்கு குடுத்துட்டு வரும்போது அவுங்க விஷ் பண்ணுவாங்க இன்னு நம்ம ரொம்ப க்ளோஸா இருக்கறவுங்ளுக்கு ரெண்டு சாக் கேட்டு குடுப்போ அதெல்லா ஒரு சந்தோஷந்தா தோழி அப்பல்லா
ஓ சூப்பர் தோழி அப்பல்லா அந்த மார்தா இருக்கோ தோ
அப்ப எப்ப எப்டியு வீட்ல கேசரி செய்வாங்க
ஆ ஆமா தோழி அது ஒரு டிஃவால்ட்டு இல்ல தோழி கேசரி கூடோ அது செஞ்சி அம்மா வந்து குடுப்பாங்க அத எத்துட்டு போய் பக்கத்து வீட்டுகள்ளா குடுத்துட்டு எனக்கு பிறந்த நாளுன் சொல்லி செரி செரி ஒரு சாக்லெட்ட குட்த்துட்டு அலப்பரையா இருக்கூல தோழி
ஆமா இப்ப எல்லா நம்ம காஸ்ட்லியா போனாலுமே கூட அந்த சந்தோஷ கெடைக் து இல்ல அப்ல்லா நமக்கு நார்மல் கேக் தா இருக்கு அதுவே நமக் கெடைச்சா போது அப்டின்ற மாதிரி இருக்கோ இப்பல்லா ஐஸ் கேக் வந்திரிச்சி து என்னன்னமோ வந்துருச்சி அப்டியு நம்ப இப்ப எங்க பிறந்த நாள் வருதா அதுவு ஒரு நாள் அந்த மாதிரி போயிட்டு
ஆமா தோழி ஒ என்ன நம்ம ஒண்ணுமே பண்றது இல்ல தோழி இப்பலா மின்னலா புது ட்ரெஸ் எடுப்பாங்க பிறந்த நாள் வருது எதுனா வீட்ல அதுக்கேத்த காஸ்மெட்டிக்ஸ் போய் நம்ம போய் வாங்கிட்டு வருவோ இந்த கம்பல் மேச்சிங்கா போட்னு து இதுன்னு இப்போ பாருங்க நம்ப எதுவ்மே அத செய்யற்தில்ல எதோ ஒன்னு இது ஒர் நாளு ஏதோ ஒன்னு சேர்சும்மா ஒரு புது ட்ரெஸ் அது இருக்கறது அதுக்கூட வீட்ல என்ன டிரஸ் இருக்கோ அது எட்துமாட்டிக்கிற்து
ன்னா இதுக்கப்ரோ அன்னா ந்த மாதிரி கொண்டானா நல்லா இர்
ஆமா தோழி அனா நம்ப செல்ஃப் குருமிங்கூ நம்மள பண்ணிக்குணு தோழி ப்டி நம்ப அப்டே விட்றதூ தப்பாதா ருக்கு
ஆமா
அதே நம்ளுக்கு டீ கிரேடா மார்ர பார்
நம்மளு அந்த நாள கொண்டானு தோழி இதுக்க கப்ரோ நம்ம பிறந்த நாள்ள அந்த மாதிரி திரும்மி வந்துச்சினு சிறு வயதுல பண்ண மாதிரியோ இப்ப இன்னு கொஞ்சொ ஏதாச்சு வெளியே போறது நம்ம இவ்ளோ எல்லாம் மெச்சூருட்டியா ருக்குறோ ஆனா நம்மபளால தனியாவு போக முடியு டியு ஆனா போக் முடிய மாட்டேங்குது தோழி
ப்ப பசங்க இருக்கறதுனால வீட்ல அவுங்குளுக் பாத்துட்டு இருக்கறதே ஒரு பெரியதுவா யிருது தோழி நம்ம என்னா பண்ண முடியு நேரம் ஒன்னு கொஞ்சோ ஒதுக்கி கி ஆமா கரெக்டு நீங்க சொல்றதா ந்த மெரி பண்னணுந் தோழி கண்டிப்பா நீங்க சொ ம் இந்த மாரிதா நம்ப கண்டிப்பா பண்லா தோழி வேறெ வேற மேரி கொண்டாடங்கள்னா இப்போ வீட்டு வீடுகள்ல வேற மேரி என்ன கொண்டா ங்கு தோழி நீங்க
இது பத்டே மோயா நெறைய பேருக்கு யாருக்கு வீட்ல வருதோ அது கொஞ்சொ இப்ப செலப்ரேட் பண்ணுங்ற ஓயாது அப்றோ இந்த கல்யாண நாள் வரும்போது அப்றோ
ம் அது அப்பா அம்மாக்கு கல்யாண நாள் வரும்போது அப்பா அம்மாக்கு பத்டே வரும்போது ஒன்னா அப் ப்பாமாக் கல்யாண்நாளுக்கு லா ஒரு கிஃப்ட் டெல்லா குடுக்குணு சொல்லிட்டெ அதுக்கு ப்ரிப்பெர் பண்றது ரொம்ப நல்லா ருக்குல்ல தோழி அப்பெல்லா ன்ன கேக் வாங்கி வெட் கேக் வாங்கி வெட் ட்லன்னா கூட என்ன ஒரு கிஃப்ட் பண்ணுவோல தோழி நம்
ஆ ஆமா தோழி அவுங்குளுக்கு இவ்ளோ நாளா எதுக் அவ்ங்க ஆசப்பட் ட்டு யோஸ்சிச்சுட்டு இர்ந்தாங்களோ அந்த பொருள் ஏதாச்சு வாங்கி குடுத்அவுங்க
ஆ சந்தோஷ பட்தற்து யாரு தோழி அதாஆனா நம்போ அப் அப்பலாம் பாருங்க உண்டியல்ல சேபோந் தோழி மின்னெல்லா அ அந்த உண்டியெல்ல சேக்கற சேத்து சேத்து சேத்து திருப்பி எட்த்தா அம்மா கைல குத்துருவோ அதுலந்து அவுங்க ஒரு ஒரு பத் த்தாங்னாலே பெரி விஷ்மாருக்கு நம்ப சேத்து வச்சதுலந்து பத்
ஆமா தோழி அது ஏதோ நம்ம ஒரு மு முண்னூற் நானூறு குட சேத்து வச்சிருப்போ சில்றையா போட்டு நானா நமக் அதோட அவ்ளோ அமொண்டுனு கூட தெரியாதா அவுங்குளுக் எதுனா பெரிய தேவைக்கே நம்ளோட இது அவுங்ளுக் யூஸ் ஆகும்
ஆமா ஆமா தோழி அதே கொஞ்ச இது பண்வாங்க பரவால்ல இவ்ளோ சேத்து வச்சிருக்கீங்க இதுகாச்சி அதுக்காச்சுன் வாங்க செரி அது ஒரு மன நிம்மதியாவுருக்குல்ல தோழி
ஆமா தோழி அந்த பழக்கத்த நம்ப இதுக்கப்ற வர ஜென்ரேஷன் ம் கொண்டு வர்
ஆ சொல்லி குடுக்குனு தோழி ஆம்மா தோழி பசங்களுக்கு அது சொல்லி குடுக்குனு நீங்க எப்டியாது உண்டியல் போட்டு சேருங்க சேத்தீங்கன்னாதா உங்குளுக் ஒரே அது கூட நம்ப அது எதுனா ஒரு சொல்னு தோழி அவுங்ளுக் பசங்ளுக்கு இத வாங்கி தராத வாங் தரன்னாதா அது செய்யறாங்கொ இல்லன்னு நா என்னாத்துக்கு செய்னு என்னா பண்ணணு என்ன பண்ணுவீங்க அத வெச்சிகிட்டு நம்ப ஒரு கேள்வி கேக்கலயே தோழி இதுல ஒரு கேள்வி கே
இப்ப நெறைய கேள்வி கேக்குறாங்க தோழி அப்பெல்லா நமக்கா விருப்பபட்டு சேத்து வெப்போ நாம் நம்ம சேத்து வைங்கன் கூட சொன்னதில்ல அது நம்மளா சேத்து வைப்போ இப்ப நம்ம சொன்னாலுமே கேள்விகள் தா இப்ப ஜாஸ்
கே ஆமா தோழி கேள்வி கேட்டு அவுங்களுக்கு அதுல ஓகேவா இருந்தாதா அந்த செயல்ல வந்து ஈடு பற்றாங் அ இல்லன் நென்சிக்கோங்க வேனா என்னா பண்ணது பா இது பண்ணலான்னு அத தட்டி கழிச்சிட்றாங்க நம்ம கிட்ட ஆனா ரொம்ப ரொம்ப ஒஸ் உஷாராதா இருக்காங்க தோழி ஒன்னு உஷாரு சொல்லத்த இல்ல இதெல்லா தெரியாம்லே போய்து நம்ப சொல்றத என்னன் தெர்ல ஒரு நல்லதுக்குதா நம்ப சொல்றோ அது அவுங்களுக் புரிய மாட்டங்குது ஆனா அவுங்களுக் பதில் சொல்லவே நம்முளுக்கு இவுங்க ஏன் செய்ணு வேனா விட்ர்லானுருக்கு நீங்க என்ன சொல்றீங்க தோழி
அதே தா தோழி நமக்கு பே பேசி பேசியே அவுங்க கிட்ட அப்பாடா அப்டின் ற மாரி ஆய்ருது தோழி நெறைய பேசுறாங்க நெறைய தெரிஞ்சிக்கனூட்டு விரும்புறாங்க
ஆமா தோழி
வேக மாயிடிச்சி
ஆமா தோழி இப்ப வே எல்லா மே இந்த வளர்றதுனால டெக் டெக்னாலஜி நம்புளு அப்டியே போனு போல பசங்களு அதுக்கேத்த நாலேஜிபிலா ஆய்றாங்க தோழி
ஆமா தோழி நாலேஜ்வோடவு இந்த மாரி சின்ன ம் ம் நம் சின்ன சின்ன விஷ்யங்கள் நாம்ம பண்ண மாதிரி ஏதாச்சு ஊ இவுங்க கத்திக்டாதா அந்த வாழ்க்கைல அந்த ஒரு மனப்பக்குவம் அதெல்லா வரு தோழி அவுங்ளுக் எல்லா வேகமா இப்யே பண்ணினு அப்டின்ருக்கு போது எதுமே ஃபாஸ் டா கெடைக்காது ஃபாஸ்ட்டா முடியாது அப்டின்றதா புரிஞ்சிக்கினு நம்ப ஒரு சின்ன விஷ்யத்துக் கூட எவ்ளோ நாள் காத்துட்ருப்போ தோழி அந்த காலத்லெல்லா
லே எங்க தோழி இவுங்க அது பொறுமை இல்ல
ம் இவுங்களுக்கு இந்த பொறுமையே இருக்கறதில்ல
இல்ல தோழி ஆமா ஆமா தோழி பொறுமைன்றது அது நம்பளுக்கு தா இருக்கு போல தெர்து இவுங்களுக்கு அதெல்லா இல்ல நம்பதா பொறுமையா எல்லா சொல்லீட்ருக்கோ அவுங்க அது கேக்கறாங்க திருப்பி அது இந்த பொறுமையு கொஞ்சோ சோதிக்கிறாங்க தோழி நம்பள நம்ப எவ்ளோ ச ச எவ்ளோதா தோழி கண்ட்ரோல் பண்ணர்து
அ ஆமா தோழி கஸ்
ஏ ம் ம் இப்ப சேரிங்க தோ இப்ப நம்ப கேக்குகா பதிலு அந்த கேசரி வாங்கி வெட் னா இவுங்க ஒத்துப்பாங்களா தோழி நடுல ஒரு கேசரி வச்
ஆஹ தோழி அதுவே நம்ம காலத்துலன்னா அதுவு கேக்குன்னு சொன்னாலு ஒத்
ஆமா நம்ப ஒத்துப்போ அதே கேக்குன்னு தா நெனசிக்குனு எல்லார்கிட்டயு குடுத்துட்டு வருவோ தோழி நம்ப இப்ப செய்யுங்களே
பிளேவர் சொல்றாங்க தோழி அவு
ஆ ஆமா ஆ என்ன கலர்ல்ல வேணு என்ன தீம் வேணு அதுல என்னன்னா போட்ணு இதெல்லா தோழி நம்பளுக்கு வெறு இந்த கேக்கத் தவிர வேற என்ன
ஆமா இப்ப எல்லா கத்துக் கிராங்க நல்லா
ஆமா தோழி செரி தோழி எனக்கு ஒரு அழைப்பு வருது அப்றமா கூப்பிட்றே தோழி உங்கள ஆ பாய் தோழி பாய்